ஆ
நல்லாருக்கோம் சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இந்தா இப்பதாங்க சிஸ்டர் சாப்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க
இங்க இன்னும் சாப்பிடலப்பா சாப்டறதுக்கு ரெண்டு மணி ஆயிடும்
ஓகே சிஸ்டர் அப்றொம் வேற ஏதாவது பண்லானுட்டு இருக்கீங்களா சம்மர்ல
சம்மர்ல வேற ஒன்னும் பண்ற ஐடியா இல்ல நீங்க
நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ கூப்டேன் வெளிய போலான்ட்டு யாரும் வரமாட்டிக்கிறாங்க பிஸியா இருக்காங்களாம்மா
முன்ன மாரி ஸ்கூல் டைம் மாரி இல்ல ஸ்கூல் காலேஜ் டைம் மாரி அப்பலா சம்மர்னாலே எங்கயாது வெளிய பொயிடுவோ இப்பலா எல்லா மேரீ டு எல்லா ஒர்க் அப்டின் பிசின் சொல்ட்டு யாருமே வர மாட்டிகிறாங்க சிஸ்டர் நீங்க
நானு அதே பிரச்சனதா ஆக்சுலா நா எனக்குமே மேரேஜ் ஆயிடுச்சி மேரேஜுக்கு முன்னாடிலா பொயிடுவோ எங்கெயாச்சு இப்ப படம் பாக்க போறது இல்லனா சாப்பட ஐஸ்கிரீம் சாப்ட பானிபூரி சாப்ட எல்லாத்துக்குமே வெளிய போவோ காலேஜ் முடிச்சிட்டு வரம்போதே அப்டியே நாங்க சாப்டு எதாச்சு ஸ்நாக்ஸ் சாப்டுட்டு தா வருவோ ஆனா இப்ப அந்த மாரி கடைக்கல ஃப்ரெண்ட்ஸ பாத்தே நா மூணு நாலு வர்ஷோ ஆச்சு
நீங்க காலேஜ்லா கட்டடிச்சிட்டு மூவீக்கு பொயிர்க்கீங்ளா
இல்ல அந்த மாரிலா போனதில்லபா ஆக்சுலா நா காலேஜ் பஸ்ஸு காலேஜ் பஸ்ல இங்க ஏற்னா நேரா வீட்டுகிட்ட தா எறக்கி வுடுவாங்க
காலேஜ் பஸ் தா இருந்தாலு அந்த காலேஜ் டைமிங்லே பொயிட்டு வந்துருவாங்கயா எதாது லோக்கல் எதாது கொஞ்சோ ஒர்க் இருக் கு அப்டின் சொல்லிட்டு அந்த மாரி போறதெல்லா இருக்கா நீங்க
இல்ல அந்த மாரிலா அலோவ் பண்ண மாட்டாங்க எங்க காலேஜ்ல அ காலேஜ்குள்ளே கேன்டீன் இருக்கு கிளாஸ கட் அடிச்சிட்டு வேனா கேன்டீன்ல பொயிட்டு கொஞ்ச நேர ஒக்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்டுட்டு வருவோ மத்தபடி வெளியிலலா போறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க
ஒங்க காலேஜ்லா பஸ்ல செக் பண்ணுவாங்களா அட்டனன்ஸ் எடுப்பாங்களா
அட்டனன்ஸ் இருக்காது ஆனா எங் நாங்க படிக்கம்போது ஃபோன் அலோவ்டு கெடயாது ஃபோன் எதாச்சு வச்சுருக்காங்களான் சொல்
அப்ப ஃபோன் இருந்தச்சு
ஆ ஆமா ஆமா ஃபோன் வந் ன்டு அலோ பண்ண மாட்டாங்க ஆனா நெறையா பேர் வந்து மறைய அ தெரியாம கொண்டுட்டு வருவாங்க காலேஜுக்கு அத வந்து செக் பண்ணுவாங்க பஸ்ல
ஓ ஓகே சிஸ்டர் எங்க இதுல எப்டினா ஃபோன்லா அ பஸ்லலா அலோடு எப்டி வேனா யூஸ் பண்ணிக்லா பஸ்ல யாரு எதுவு கேக்க மாட்டாங்க ஆனா காலேஜ்குள்ளலா அலோட் கெடயாது பங்ஷன்னா அலோவ் பண்ணுவாங்க அ ஆனா வந் து வர்லனா வந்து சொல்லிர்வோ நாங்க இந்த பஸ்ல வர்ல அப்டின்சு ஆனா உமென்ஸ் காலேஜ்ல அப்டி கெடயாது ரொம்ப ஸ்ரிக்ட்டா இருப்பாங்க நானு உமன்ஸ் காலேஜ் தா ஆனா எனக்கு பஸு மட்டு கோ எட் பஸ்சா மாறிட்ச்சி நா வர ரூட்ல வந்து கோ எட் பஸ் தா வந்துச்சி அதனால வந்து எனக்கு கோ எட் பஸ் மாத்திட்டாங்க அ ஆனா க கோ எட் பஸ்ங்கறது நல்ல ஒரு என்னா சொல்றது ஜாலியா இருக்லா அ எப்டி சொல்றது நம்ம வர்லனாலு எதுவு கேக்க மாட்டாங்க அதுதா எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அ நா வர்ல
எனக்கு ஒரு டவுட்டு உமென்ஸ் காலேஜில கோடு எப்டி பஸ்ஸு அந்த மாரி எப்டி விடுவாங்க
இல்ல இல்ல எப்டின்னா நாங்க கேம்பஸ் வந்து தனித்தனியா இருக்கோ மெயின் கேப்பஸ்ல வந்து கோ எடு கோ எட் தா மெயின் கேம்பஸ் உமன்ஸ்க்கு பக்கத்லே இருக்கு ஒரே ஒரு காமோன்ட் செவுர் எடுத்துருப்பாங்க தனியா ஃபுல்லாவே தெரியாது எ துமே அங்க இருந்து ஒரு கேட் மட்டு வச்சிருப்பாங்க சென்டர்ல இந்த சைடு இங்க ஏனா ஸ்டாஃபு வருவாங்க ஆபிஸ்க்கு எதோ ஒர்க்னா வருவாங்க கோ எட்ல இருந்து இங்க வருவாங்க இல்ல விமன்ஸ்ல இருந்து இங்க வருவாங்க ப்ரின்ஸ் பல் போவாங்க கோ எட்க்கு எதுக்காது ஆனா தனித்தனி ப்ரின்ஸ் பல் தனி தனி ஸ்டாஃப் எல்லாமே லேடிஸ் மட்டுதா விமன்ஸ் காலேஜ்ல பாய்ஸ் கு பை டிரைவர்ஸ் மட்டு தா இருப்பாங்க பாய்ஸு சொன்னா எல்லா தாத்தா அங்கள்ஸ் தா இருப்பாங்க யாருமே பாய் உள்ள உடவே மாட்டாங்க அலோ பண்ண எதாவது ஸ்டாஃப் வந்தாங்கனா உண்டு வெளியருந்து எதாவது இந்த மாரி கான்ஃப்ரன்ஸ் வெப்பாங்க இல்லயா அப்ப வந்தாதா உண்டு அ ப்பதா எல்லா பைய பைய பையன்டு ஒ கொஞ்சோ யங்கா வருவாங்கல அந்த சேர்லா அப்பதா என்ன சொல்ற ஃபுல்லா பொண்ணுங்க அந்த ஒருத்தர் மட்டு இருக்கப்ப கொஞ்ச எப்டி இருக்கு அந்த மார்னா இருக்கு அப்டி இருக்கப்ப நாங்க பஸ்ஸுக்கு மட்டு நறைய பேத்துக்கு இரு த்து பஸ்ஸு நெறைய பேர் அந்த மார்னிங் அந்த கேட் வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க பஸ் வந்ததுக் அப்புறோ என்னாலு ஸ்டூடென்ஸ்லா வந்ததுக்கப்றோ அந்த சென்டர்ல இருக்க அந்த கேட் வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க ஈவினிங் தா அதுக்கப்றோ மதியத்துக் மேல தா தெறப்பாங்க ஏனா கோயில்ல இருந்து நெறையா கேர்ஸ் லா வந்து இங்கதா எங்க கேன்டீன்க்கு தா வருவாங்க அங்க ரொம்ப க்ரௌடா இருக்குனு சொல்ட்டு எங்க கேன்டீன்க்கு தா வருவாங்க அதனால அந்த ஒரு பஸ் வந்து இதா இருக்கு அதனால என்னனா உமன்ஸ் பஸ் வந்து சொல்லுவாங்க கேர்ள்ஸ்லா என்னோட ஃப்ரண்டஸ்லா சொல்லுவாளுங்க வர்லனா வந்து அங்க வந்து அட்னன்ஸ் எடுப்பாங்க உமன்ஸ் காலேஜ் பஸ்ல அ இதுல வந்து அ ட்டனன்ஸ் இருக்கானு அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க கோயெட்ல வர்லன் சொல்ட்டா பொய்டு பஸ் வந்து பொயிடு வந்தாலு வர்லனாலு அந்த டைமிங் தா இருக்கு பஸ்ஸு ஆனா விமன்ஸ் காலேஜ்ல அப்டி இருக்காது வெ ஆள் வர்லனா வெயிட் பண்ணிதா கூட்டிட் போவாங்க அ கோயெட்ல வந்து அந்த ரூல்ஸே கடயாது டைம் இந்த டைம்க்கு பஸ் எடுக்கணு பஸ் எடுத்துருவாங்க வந்தாலு செரி வர்லனா செரி நீ அவுட் பஸ் நம்ம சொன்னா வெயிட் பண்ணுவாங்க மத்தபடி கேக்க மாட்டாங்க ரொம்பலா ரூல்ஸ் கடையாது
அப்பிடியா ஓக்கே ஓக்கே இங்க எங்க காலேஜ்லலா அப்டி கெடையாது இவ்ளோ அ ரூஸ்லா கெடையாது அட்டெனன்ஸ்லா எடுக்ற அந்தளவுக்குலா கடையாது நம்ம வ வ அ ஆக்சுவலா வந்து நாலு மணிக்கு காலேஜ் விடுவாங்க நாலுலர்ந்து ஒரு நால்ரை வரையு வந்து பஸ்ஸு வெயிட் பண்ணு நால்ரைக்கு மேல யா நீங்க ஏறுனாலு செரி ஏறிலனாலு செரின் சொல்லிட்டு பஸ்ஸு ஸ்டாட் எடுத்துருவாங்க
அப்டியா உங்களுக்கு ரொம்ப ச ஸ்கூல் டைமிங் மாரி இல்ல காலேஜ் டைமிங் இல்ல ஆஃப் டேவா அவங்களுக் க்கு காலேஜ்
இல்ல பாஸ் ஸ்குவ ஃபுல் டைம் தா ஆக்சுவலா நாங்க இருந்தது யூனிவர்சிட்டியில அ நாங்க ஃபைன் நா வந்து ஃபைனல் இயர் படிக்கம்போது தா அது வந்து அட்டோனாமஸா மாறுச்சு அப்போ யூனிவர்சிட்டி இருந்ததுனா ல காலையில ஒம்போது மணிக்கி க க்ளாஸ்க்குள்ள போவோ நாலு மணிக்கி முடியு
ஓக்கே ஓக்கே உங்கள்து எந்த யூனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியா உங்கள்து எங்கள் து பாரதியா அ பாரதிதாசன் யூனிவர்சிட்டி தா ஆனா எங்களுக் காலேஜ் வந்து ஆஃப் டே தா டூ வோ க்ளாக் ஓட முடுஞ்சுச்சு ஆமா
பரவாயில்ல அ ச சாட்டர்டே மட்டு ஒன் ஓ கிளாக்லா முடிஞ்சிடு மா வாரவாரொ ஆமா சனிக்கெழம மட்டு வெப்பாங்க அந்த சனிக்கெழம வந்து ஒரு மணிக் க்லா முடிஞ்சிடு ஒம்போத் மணிக்கு போயிட்டு ஒரு மணிக் வந்து
நீ வெப் எங்களுக்லா எப்பயுமே ஒரே டைம் தா சாட்டடே வந்து மோஸ்ட்லி லீவாதா எதாவ்து எக்ஸ்ட்ரா லீவ் விடுவாங்க இல்லையா அப்போ மட்டு அந்த கனெக்ட் பண்றதுக்காக இப்ப யாவது ரொம்ப ரேரா இருக்கு சாட்டடேங்கிறது காலேஜு
ங்க அப்படியே ஆப்போசிட் என்னனா சனிக்கெழம எதாச்சு லீ்வு இருந்ததா லீ்வு இல்லனா எல்லா நாளுமே காலேஜு
அப்படியா ஆனா உங்களுக்கு அந்த ஸ்கூல் ஃபீல்லே வருல்ல இந்த மாரி அந்த
அதேதா அதேதா ஸ்கூல் ஃபீலிங்கே தா எனக்கல்லா காலேஜ் சேர ட்றதே எனக்கு புடிக்கல ஆக்சுலா நான் எதிர்பாத்தது வேற ஆனா நா பண்ண அட்டன் இது படிச்சது வேற அதனால செரி போடான் சொல்லிட்டு இந்த மூணு வருஷொ வெருப் ப்பா தான் போச்சு எனக்கு
ஃபுல்லாவேவா ஏன்னா சில பேத்தக்கு வந்து நம்ம ஒரு கோர்ஸ் நெனைப்போ அங்க போட்னது அவுங்க அட்மிஷன் போட்டது ஒரு கோர்ஸா இருக்கும் அப்பறொ நமக்கே ஃப்ரெண்ட்ஸ் வந்து செட் ஆகிட்டாங்கன்னா நமக்கு ஜாலியாயிடுங் கோர்ஸ் பத்தி கவலப்பட மாட்டோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு செட் ஆயிட்டம்னா நாம அத வந்து கண்டுக்கவே மாட்டோ இல்லையா உங்ளுக்கு அதுமே செட் ஆகலையா
அ ஃப்ரெண்ட்ஸு செட் ஆயிட்டாங்க அதனால தா இந்த மூணு வருஷொ கொஞ்சொ ஓடிச்சே இல்லன்னா பாதிலயே திரும்பி வந்தாலு வந்திருப்ப
ஓ ஓகே ஓகே நா வந்து பி காம் தா எடுக்கனுட்டு போனே ஆனா அங்க போய் பெரிய கன்ஃபியூசன் பண்ட்டாங்க என்னைய சீட் வந்து இல்ல பி காம் க்கு சீட் ஃபுல்லா ஆயிடுச்சு அப்டின் சொல்ட்டு நீ பி காம் சி ஏ போட்டுக்கன் சொல்ட்டு ஒரு மேம் வந்து ஆல்ரெடி நா நா பி காம் தா கேட்டே அப்ளிகேஷன் கேட்டே அவுங்க வந்து ஃபில் பண்ட்டாங்க பி பி காம் சி ஏ லவந்து உனக்கு நறைய அப்ளிகேஷன்ருக்கு நீ அத போட்டுக்கோ பி காம் வந்து ஃபுல் ஆயிட்ச்சுன்னு சொல்ட்டு பி காம் சி ஏ போட்டாங்க எனக்கு கொஞ்சொ ஒரு மாரி இருந்துது நம்ம கேட்டு வந்து து ஒண்ணு இவுங்க வந்து பி காம் சி ஏ போட்றாங்களே அப்டின்ட்டு ஒரு மாரியா இருந்துச்சு இன்னொரு மேம் வந்து கேட்டதுக்கு இல்ல பி காம் இருக்குன் சொல்லி மறுபடியும் அத அடிச்சிட்டு வந்து பி காம் மாத்தனாங்க இன்னொரு மேம் வந்து மறுபடியும் ஏன் சீ ஏ போட்டது மறுபடியு ஏ மாத்துரீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்டு பெரிய ஏய் என்ன மூணு டைம் இத ஆகிட்டாங்க அந்த அட்மிஷன் போட்றப்ப அப்பறொ கடைசி எப்டியோ பீ க் காமே போட்டுட்டாங்க நா கேட்டது அது ஒரு இதாயடுச்சு இப்டியோ அடிச்சு அடிச்சு போதான் நம்ம கேட்டதே கடைசியில வந்துருச்சே அப்டின்ட்டு ப்ரெண்ட்ஸு வந்து ஸ்டார்டிங்ல வந்து அது ஏன்னா ஸ்கூல் ஃரெண்ட்ஸ் யாருமே வர்ல நா போன காலேஜ்ல கொஞ்சொ ஒரு ஒன் வீக் வந்து இதா இருந்துச்சு ஆ அவ்ளோக்கு உனக்கு ஒண்ணு தெரியில அ இருந்தாலும் போனதுமே ஒரு ஃப்ரெண்டு பக்கத்துல ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் டு மிங்கிளாயி தானே உக்கார வைப்பாங்க ஃர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாமே அதுக்கப்பறந் தா வந்து தனிதனியா டிபார்ட்மெண்ட கூப்ட்டாங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்டின் சொல்ட்டு நா போய் ஒக்காந்ததுமே பக்கத்துல இருந்த பொண்ணே வந்து ஏன் டிபார்ட்மெண்டா போயிடுச்சு அதனால ஒரு ஒன் வீக் அப்டி இருந்தே அப்பறொ போக போக எல்லாமே அப்டியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செட் ஆயிட்டாங்க உங்களுக்கு எப்டி இருந்துச்சு ஃபஸ்டு டே போனதுமே இல்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஓட சேந்து போனீங்ளா
ஆஹா இல்ல நா ஆக்சுவலா ஜாயின் பண்ணதே லேட்டா தா ஜாயின் பண்ணே நா வந்து அக்ரிக்காக வெயிட் பண்ணிட்ருந்தே அது கெடைக் ம் கவுன்ஸ்லிங் போட்டிருந்தே அது வந்து கெடைக்கிற மாரி தெரியில அதனால செரி சொல்லிட்டு டைமு வேஸ்ட் பண்ண வேணாமே அப்டின் சொல்லிட்டு கோய டு ஆர்ட்ஸ் காலேஜில வந்து சேந்தே சேந்த அடுத்த நாலெ எனக்கு மெயில் வந்துருச்சு நீங்க கவுன்சிலிங் வாங்கன்னு சொல்லிட்டு அதுனாலய பெரிய டிசப் நி அப்பாயிண்மெண்ட் ஆயிடிச்சு
ஐயயோ இப்டி அவசரப்பட்டுட்டோமே அப்டின்னு சொல்லிட்டு
நீங்க வேரயர்ட்டயாது கேட்டாது போட்டிருக்கலாம்ல
என்ன என்னப்பா
இல்ல நீங்க வேற யார்டயாது கேட்டாவது போட்டிருக்கலா இல்ல
ஆக்சுவலா அது வீட்ல தா ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டாங்க இவ்ளோ மார்க் எடுத்துட்டு நீ சும்மா வீட் வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்டின்னு சொல்லிட்டாங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக டென்து டுவெல்த்தில அதுனால நா எதிர்பாத்தது வேற இருந்துச்சு அது கட் ஆஃப் வந்து கொஞ்சோ குறைஞ்சிருச்சு அதுனால சரி வராதுன்ற மாதிரி நெறைய பேர் சொல்லிட்டு கன்சிலிங் போனாலு அமௌட் ஆமாம பயாலஜி தா
ஓகே பயாலஜி எத்தே ஸ்கூல் பர்ஸ்ட் மார்க் வண்டிங்க
உ ஆமா அது பஸ்ட் மாத்துக்கத்து என்ன ஒரு பிரயோஜனமு இல்ல
ஆமா நெறைய பேர் அப்டிதா இப்ப நானு ஸ்கூல் பஸ்ட் மார்க் தா டுவெல்தல மார்க் ஆனா கம்மி தா நைன் பிப் தா எடுத்தே ஏன்னா எனக்கு மெயின் ஸ்டாப் மெஜர் ஸ்டாப் வந்து போயிட்டாங்க ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு ஸ்டாப் போட்டு மேஜரே வந்து எனக்கு மார்க் கம்மியாச்சுனா தௌசண்ட் மேல எதிர்பாத்தாங்க அதுனால மார்க் கம்மிய தா வந்துச்சு ஆனா ஸ்கூல்ஃபஸ்ட் மார்க் தா இதுதா அதுனால எனக்கு அவ்ளவுக்கு இதா இல்ல ஏதோ செய்ரி ஓகே அப்டின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு
ஓகே ஓகே அத எதிர்பார்த்ததே வேற மாதிரி இருந்துச்சா அத நல்லா காலேஜ் லைப் சரி போடா அப்டினு சொல்லிட்டு போயிடுச்சு அவ்ளோ தா
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் ஒரு ஃப்ரெண்டு வந்து கால் பண்றா நா போய் பேசிட்டு வந்து உங்களுக்கு கால் பண்றே